ஹலோ
அ பிரதர்
அ கேக்குதா ப்ரோ
ஆ பிரதர் கேக்குது நல்லா கேக்குது
ஆ நல்லாருக்கீங்ளா ஆமா ப்ரோ நைஸ்டா இப்பதா எழுந்தே ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு எழுந்தே
சேரி சேரி ஓகே நைட் எப்டி போய்ட்டு இருக்கு நைட் டூடில்லா
பரவால ப்ரோ என்ன ஸ்டாட் பண்ணுவோ ஸ்டாட் பண்ணிட்டு போர் அடுச்சா நடூல மிட் நைட்ல உக்காந்து படோ பாத்துட்டு
சேரி சேரி சேரி ஓகே ஓகே
அ
சேரி ஓகே
அவுட்ஸ்டேஷன் சொன்னீங்க நேத்து எங்க போயிருந்தீங்க வெளிய ரொம்ப தூரமா இல்ல எப்டி
எப்போ கா இன்னிக் காலேல பேசிருக்கும் போதா
நேத்து நேத்து சொன்னீங்களே அவுட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல வெளிய போய்ர்கீங்தன்
ஆ ஆக்சுவலா ஆமா நேத்து வெளிய எங்க போயிருந்த
ஆ
நேத்து ஆமா நேத்து கொஞ்சோ கோயில் போயிருந்த ஆக்சுவலா கோயில் போயிட்டு நேத்து ஆமா நேத்துக்கு கொஞ்ச சீக்ரமாவே ஏர்லி மார்னிங்காவே கிளம்பிட்டோ
செரி செரி
போயிட்டு சாமி எல்லா கும்டுட்டு வர ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆமா அதா செரி நேத்து பேச முடில பே ஒரு கால் கூட பண்ல நானு
ஆமா அதா நேத் நானு நேத்து வேற ஒர்க் அது பிசில நானு ஃப்ரீ லான்சிங் பண்ணிட்ருக்கன் அதுல கொஞ்ச ஒர்க் வந் ச்சே அது பண்ணிருலா நானும் செரி ஏன்னா ரெண்டுத்துயு ஒரே முட்ட பண்ணா ரொம்ப கஷ்ட ஆயிடு அது இருக்கு நைட்ல ஷிப்ட்டு வேற அது வேற அது ரொம்ப கா பண்ண முடியாதுனு செரி நேத்து பாத்த ஒரு பத்து மணி பதினொன்னு பன்னெண்டு வரயு யாரன்ன இருக்காங்களான்னு எல்லா இருந்தா வந்து உமன்ஸா இருக்காங்க அவங்க சில பேர்க்கு வந்து பேசற்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது
செரி செரி ஆ ஆ
சேரி நம்ம பசங்க யாரும் இருப்பாங்க யாராவ்து இருப்பாங்க பாத்தா எல்லாரும் ஒர்க் போயிட்டாங்க நேத்தி மண்டே இது எல்லாம் ஒர்க் போய்ட்டாங்க
சரி சரி சரி சரி ஓகே
அதுனால சரி நம்ம அந்த ஒர்க் பன்னிரலாம்னு நான் எடுத்து வச்சு அதே முடியல அது ஒரு நைட்டு ஒரு எட்ர வரையு ஆய்டுச்சு அதே அதுக்கப்பரோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத் தெரியு ஆமா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு ஏனிங் வேணும் நம்மளுக்கு ஏன்னா இந்த ஃப்ரீலான்சிங்ல வந்து டாஸ்க் வந்து எப்பவுமே கிடைக்காது வர்ரத நம்ம விடவும் கூடாது சோ அதுனால அத கொஞ்சம் பண்ணிட் டே இருக்கறதால செரி பரவால்ல வேற வலியில்ல ஏன்னா நைட்ல எப்படி கொஞ்சோ ரெஸ்ட் கெடைக்கும் ஏன்னா ஒர்க் ஆமா வீட்லயே இருக்கு அதுவு ஃபேமிலிங்ல பெரிய இதுவும் இல்ல
செரி செரி செரி செரி பட் ஆனா ஃபேமிலன்ரிங்க ஒரு பின்னாடி ஒரே நெறைய ச அப்பப்போ சவுண்ட் கேக்குமே ஆ அதான் கேக்குரே ஓகே ஓகே ஓகே
ஆ வீட்ல வீட்ல இருந்துதா ஒர்க் பண்ரே அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ர அது ஒரு ப்ராளம் அதுனால கொஞ்சோ ப்ராபுளம் இல்ல
செரி செரி செரி ஓகே செரி ப்ரதர் ஓகே இந்த வார ஃபுல்லா கண்டினியூ ஆ பண்ணா நைட்டு இருக்கு
ஆமாமா
செரி செரி செரி அதா அதா நேனு ஃபங்க்ஷன்ல்லா கெடையாது சும்மா ஜஸ் நம்ப போய் ஒரு கோவில் போயிட்டு விசிட் பண்ணிட்டு சாமி கும்டுட்டு வந்தன் அவ்வளதான் மத்தபடி
போனிங்ளா ஃப்ரண்ட் ஸ்
ஆ நானும் என்னோட ஒய்ஃபு நானு என்னோ ஒய்ஃபும் போயிருந்தோம் போயிட்டு சாமிகும்ப்ட்டு வர ரொம்ப லேட் ஆயிச்சு மதியத்துக்கு மேல ஆய்டுச்சு ஆ வே இங்கெல்லாம் அடி வெயில் தான் ஒரே கிளைமேட் தான் வெயில் வெயில் வெயில்
இங்க அதேதா அந்த யூமிடிட்டி வெயில விட பரவாயில்ல அந்த வெயிலு புழுக்கோ அதிகோ ஆயிடுதுல்யா அதுதா
ஆமா அது இங்க வெயிலும் சொல் அதிகம் தா அந்த புழுக்கமு அதிக தான் இது சொல்லவே வேண்டா ஆமா எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தான் இருக்குது யா
சொல்லுங்க ப்ரோ வேற என்ன ஏது ஏதோ அங்க புதுசா எதா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்ச இதான பாத்த பங்க்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு இல்ல இங்க சாப்பிடகின்னு போனீங்களா இங்க வெளிய
இல்ல ஆக்சுவலா நாங்க காலையில ஏர்லி மார்னிங் கெளம்பனோம் கெளம்பிட்டு எங்களுக்கு இங்கருந்து ஒரு கிட்ட தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்சு சோ பஸ்சு தா ஃப ஸ்ட்டு இங்க இருந்து கோ நேர போயிட்டு பஸ்ல பைக் கொண்டு போய் பஸ்ஸ்டேண்ட்ல போ பார்க் பண்ணிட்டு அங்கருந்து பஸ் ஏறி கெளம்பியாச்சு அங்கியும் பாத்தீங்கனா மல மேல ஏற்ற கோயிலு சோ மலயிலயே ரெண்டு கிலோமீட்டர் ஏறுற மாரி இருந்துச்சு சோ அதனால அங்கேயே பஸ் பாத்தீங்கனா நம்ம இதுலயே வுட்ருக்காங்க கவர்மெண்ட்லயே வந்துட்டு அ ரொட்டேஷனா அப்டியே
போனீங்களா பைக்லல்லா போலயா
இல்ல இல்ல எனக்கு இங்கிருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரெவல் ஆகும் சோ பைக்ல போறது அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக் க்காது இந்த வெயில்ல வேற நம்ம வந்துட்டு என்னதா ஏர்லி மார்னிங் கெளம்புனா கூட நம்ம ரிட்டர்ன் வரும்போது டைம் ஆயிடு வரும் போது அந்த வெயில் அடி வெளுக்க ஆரமிச்சிரும் அது இப்ப அது காலையில வேற எந்திக்ரோமா ஸோ அதனால பை பஸ்ல போயாச்சுனா பஸ்ல கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துக்கலா பைக்குனா அப்டி கெடயாது நமக் கா சிங்களா ஓட்னு
இது இதுலே இந்த மாரி எக்ஸ்பென்ஸ் ஸா இருக்க உங்களுக்கு இந்த வெயில்ல நம்ப ஹைவேஸ்ல ஓட்றப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குன்
ஆ ஆ ஆ இல்ல ஆக்ச்சுலா நா வந்து மேக்சிமம் பைக்ல ரொம்ப தூரோலா போவ வந்துட்டு விருப்ப பட மாட்டே நா வச்சிருக்கிற பைக் அப்பிடி ஸோ அதனால கொஞ்ச நேரம் போனாலே தா பைக்கே நம்ம டையட் பண்ணிரும் டயர்டு ஆக்கிடும்
ஓகே
ஸோ அதனால பைக்ல போறதுல்லா ரொம் பலா வந்துட்டு அ மேரிடுக்கு மு மேரேஜ்க்கு முன்னாடி நா வந்து பைக் ட்ல கொஞ்சோ ரேஸ் பைக்லா வச்சிருந்தேன் ஸோ அதனால எனக் வந்துட்டு அ அப்போ வந்துட்டு போனோம் ஆமா அப்போ ஒண்ணு தெரில ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் கிட்ஸ் வந்ததுக்கப்றோ நம்மல்லாம் அந்த பைக்குலா வச்சிட்டு நம்ம அ ம் ஃபேமிலிய மென்ட்டெயின் பன்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்
செஃப்டிக்கம் பஸ்ட் அதா
ஆமா அதுக்கப்புறோ இந்த பைக்ல என்னால லாங்ல்லா போ முடியாது அப்புறோ அதுமாரி சொன்னன்ல இப்ப நா இருக்குற ப பாடி கண்டிஷனுக்கும் நம்ம வந்து நா லாங்களா போ போ முடியாது கடிக்கி அது இல்லாம இந்த வெயில சுத்தமா முடியாது வெயில பாத்தாலே பயமா இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடுலாம் ருத்றோ தாண்டவம் ஆடுன மாரி பயங்கரமா இருக்கு இல்ல இன்னொரு விஷயம்னா அ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கத் கத்ரி வெயில்னு சொல்லுவாங்க அந்த வெயில் கூட டைமிங் முடிஞ்சிருச்சு அதுக்கா அது ஒரு டைமிங் கூட முடிஞ்சிருச்சு
ஆமா அதோட எஃப் அஃபெக்ட்ஸ் தா இப்போ பாக்குறோம்னு நெனைக்கிறே அது முடிஞ்சு ஒன்னு உன்னு நம் கிளியர் ஆகல இன்னு அப்படிதா இருக்கு
இல்ல அது எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அ அந்த கத்திரி வெய்யில்ன்னு சொல்லுவாங்க அந்த வெயில் முடிஞ்சது கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல மழ வரு
இந்தா விவசாயிங்கல்லா எப்டி இந்த வெயில்ல ஒர்க் பண்ணுவாங்கன்றதுல பாருங்களே
இன்னோரு என்ன ஒரு விஷியனா தண்ணி கெடையாது நெறைய எடத்துல தண்ணில்லா எங்க வீட்டு பக்கத்துல இப்ப நா ருக்கிற எடத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீ ஆக்சுவலா வந்து பெரிய ரிவ ஒண்ணு உண்டு
செரி
பாலாறு ரிவர் அப்டின்ட்டு அந்த ரிவர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்ல இவ்ளோ பெரிய அதாவது அந்த பா அந்த பாலாறு பிரிட்ஜ்ஜு மட்டுமே அந்த பாலத்த கடக்கறதுக்கு மட்டுமே பிரிட்ஜோட க்க லென்த்து பாத்தீங்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லிருந்து ஒன் மீட்டர்
இப்போ இதோ ஒரு விஷயோ தண்ணியே வத்தி போச்சுன்னா திருப்பி அவுங்க எதுவு கவுமெண்ட் சைடுல எதுவு பண்ண மாட்டாங்களா அத திருப்பியு ஸ்டெப்லேசர்
அதாவது இப்ப என்னன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு நெறைய வேற எடத்துல நீங் பாத்தீங்னா முன்னாடிலா ப கவுர்மெண்ட் சைடுல இருந்து பைப் ருப்பாங்க தண்ணி லைன் ருக்கூ அது ஒரு நாள் ரெகுலரா வந்துகிட்ருக்கூ இப்போ அப்டி கெடையாது நெறைய வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா போர் போட்ருக்காங்க போர்ல வந்துச்சு தா தண்ணிய வந்து எடுத்துட்டு க்காங்க அத வந்து பியூரிஃபை பண்ணி பியூ எல்லார் வீட்லயு இப்போ ஆர்வோங்கிறது கம்ப்பல்சரி ஆயிச்சு
ஆமா
ஸோ காரோவை வச்சு பியூரிஃபை பண்ணிட்ருக்காங்க அதுப்போக இல்லாம ஆ ஆரோவ் இல்லாத வீட்ல என்ன பண்றாங்கன்னா இப்பதா கேன் வாட்ரு வந்துச்சு பாருங்க
ஆமா
நம்ம வந்துட்டு கேன் வாட்டர் வாங்கி யூஸ் பண்றாங்க சோ அதனால இப்போ வந்து கவுவர்மெண்ட்டு வந்து என்னன்னா இப்ப நெறைய எடத் இத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆம் முன்னாடிலா தக்க தண்ணி வரலன்னா பைப்ல தண்ணி வரலன்னா கவர்மெண்ட்ட ஏத்து ரோட்ல மரிப்பு பன்னுவாங்க ஏதாது ஒன்னு பண்ணுவாங்க
இப்பதா எல்லார் வீடலயுமே வந்து ஆர் ஓ வச்சு க்காங்க போர் இருக்குது போட்டு எடுத்துறாங்க அதுல ஆர்வோங்குற மாரி குடிக்கி குடிக்கிற தண்ணி பிரச் ச்சன வரலது இல்ல
இது உங்களுக்கு தெரியுமா அந்த நியூஸ்சு ஒரு ஒரு விவசாயோ அ பயிருக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஸ்ட்ரைக் போட்டாங்கள் லாஸ்ட்டு ஃபுல்ஸ் மாரி அது எதும் தெரியுமா அந்த கடன் பயிர்க் கடன்னோ சம் திங்கு என்ன காரண என்ன ரீசன் அது என்ன தெர்ல எனக்கு அத பத்தி ஓகே ஓகே ஐ மீன் ஜஸ்ட் டீப்பா பாலிடிக்ஸ் வேன்னா என்ன ரீசன் ஏதாவது ஆ அது வந்து நம்ம விவசாய இந்த பயிர்கிழம க கடன் தருவாங்களானு கேக்குறே
இல்ல அந்த கடனுக்கு கெடையாது ஆக்சுவலா கடன் வந்துட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வேற பட் ஆனா மா நம்ம விவசாயிகளுக்கு குடுத்தது வேற
சேர் சேர் சேர்
ஆ வ் அதனால அது மட்டோ இல்ல ஆக்ச்சுலா என்னன்னா இன்னொரு என்ன விஷியோனு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நமக்கு ஆ நமக்கு வெவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல் இல்ல இப்போ நெறைய எடத்துல ஏதோ டேம் கட்டுறாங்கன்னு சொ சொல்றாங்க அந்த டேம் கட்னா இங்க தண்ணி ஃபுல் ஆல்ரெடி தண்ணி வராது மேட்டூர் எங்க ஊர் மே மேட்டூர்னு ஒரு இடோ இருக்கு அந்த மேட்டூர் டேம்ல வந்துட்டு
தொறந்து ஊற்றதுக்கு தண்ணி இல்ல தொறந்து விட்டாலு தண்ணி வராது ஏன்னா அந்த அளவுக்கு கீழ பாட்டம்ல எறங்கிருச்சு
சேரி சேரி
அதனால இன்னு வேற பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தண்ணி வந்து அதுக்கப்புறோ இப்போ அது நெரஞ்சி அதுக்கப்புறோ தா தொறந்து விடுறாங்க அப்படின்னா இது இப்ப வந்து இப்பதைக்குள்ள நடக்காத்து அந்த சைடுல்ல உள்ள விவசாயிங்களுக்கு வந்து பாசனத்துக்கே தண்ணி கேடையாது
ஆமா இப்ப புதுசா எல்லா இடத்துலு டேம் கட்டுறாங்கன்னா அது ஒரு டூ டூ த்ரீ பைவ் இயர்ஸ் ஆயிடு
ஆயிடு அது இல்லாம இப்ப நமக்கு தண்ணி வந்துட்டு இப்ப ரெகுலரா கடைக்கணு இப்ப இருக்கிற இந்த காலநில மாற்
அதா சொல்றாங்களே அடுத்த வேல்டு அடுத்த வேல்டு வாரே வந்து தண்ணிதா
ஆ இருக்கலா சான்சஸ்ல்லா அதிகமாவே இருக்கு நம்ம இருக்கு அதாது நம்ம சைட்ல என்னன்னா இருக்கிற தண்ணிய சேமிச்சு வைக்குறதுக்கு மழ நேரத்துல பாத்தீங்கன்னா அடித்து ஊத்தி எல்லா தண்ணியும் கடலுக்கு போயிடும்
அத வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அத தடுக்கணு எங்க ப தடுப்பன கட்டணு எங்க வந்து எந்த எடத்துல ஸ்டோர் பண்ணி வெக்கணு அப்படின்றதெல்லா இங்க யோசிக்ககுறது இல்ல அதெல்லா யோசிச்சிருந்தாங்கான இப் எல்லா நம்மட்ட இருக்குறது எல்லா பாத்தீங்கன்னா இப்ப இருக்குற நம்மட்ட தமிழ்நாட்டுல இருக்குற அணக்கட்ட எல்லா பாத்தீங்கன்னா எப்ப உள்ள இருந்தது
முன்னாடி கெட்டுன தலைமுறைகள் கெட்டன தான அதுக்கப்புறோ ஒரு ஒரு முப்பத் நாற்பது வருஷத்துல ஏதாவது எங்கயாது அண கட்டுனாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல நல்ல வேலைக்கு முன்னோர்கள் வந்து கெட்டி குடுத்துட்டு போனது தா
ஆமா ஒரு பபிப்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ்கு முன்னாடி அவங்க கட்னது அது அந்த டைம்ல
யாருங்க கேட்டது
நைன்டிஸ் எல்லா எடுத்தவ நைன்டிஸ்சு தா இப்ப டூதவுஸ் டொண்டீஸ்ல இருக்காங்க டொண்டி இப்ப செஞ்சு எந்த டேமு கட்னதா
அதுக்கு நா என்ன சொல்றே எல்லாமே வந்து மேக்சிமம் பிரிட்ஜஸ் வந்து இது நம்ம டேம்ஸ் எல்லா வந்து பிரிட்டிஷ்கார கட்டியிருக்காங்க அதுக்கப்புறோ வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க முன்னாடி இருந்த ஓ ஆட்சியாளர்கள் பண்ணிருக்காங்க ஒளிய இப்ப ரீசன்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்டி இயர்ஸாவே இல்ல
இல்ல இல்ல ஆமா கண்டிப்பா
சோ அதனால வந்துட்டு அ அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா வெடிக்கு அப்படின்னு எதிர்பாக்கறே ஏன்னா இங்க தண்ணி இல்ல எங்க பாலாறுபாட்டுல ஓடுன தண்ணி இப்ப எதுவுமே இல்ல
ஆமா எல்லா எடத்துல இப்ப வாங்கி வாங்கி எது வந்தாலு பங்க்ஷன்க்கும் சரி எந்த இடத்துக்கும் எல்லாத்துக்கு தண்ணி வாங்குறாங்க எங்கேயோ அவங்ககிட்ட ப பஸ்ட்டு அப்ப அந்த இது மோட் இது போடுறாங்க போர் போடுறாங்க போர் போட்டு ஒரு சிக்ஸ் மன்த் குள்ள தண்ணி இல்லனு திருப்பி வாங்குறாங்க வெளியே வந்து
கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிரச்சனை இப்ப எல்லா இடத்துலேயு இருக்குது
அது முன்னெல்லா வந்து கிணறு இருக்கும் எல்லா ஓரளவுக்கு ஒரு ஒரு ஊருக்கு அட்லீஸ் ஒரு நாலஞ்சு கிணறு இப்ப கிணறே இல்ல உங்க உங்க உங்க வீட்டு பக்க நீங்களா கிணறு எல்லா இருக்குமா இல்ல எப்படி நீங்க சிட்டிக்குள்ள இருக்கீங்களா
நாங்க முன்னாடி நா இருந்த இடத்துல எல்லா கிணறு உண்டு
சரி சரி
கணறு உண்டு அதனால அந்த கணத்து தண்ணி எல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தோ இப்ப அந்த கிணறுல்லா எங்க எல்லா சிட்டி டெவலப் ஆகு போது எல்லா கெணறு எல்லா மூடிட்டு அதுக்கு மேல தா கெட்டவே செய்றாங்க
ஆமா கரெட்
ம் ம்
சரி ப்ரோ நா நா அடுத்த கால் பண்ற பேசலா ம் சரி ப்ரோ சரி
எண்டா